ஹலோ டைம்லா வேஸ்ட் ஆவுது மனுஷா
அல் ஹலோ
ஒன் அவர் வேஸ்ட்டாகுது டைம்லா
ஏ
மேக்ஸ் போட்டு பாத்துனு இருக்க
பு புரியுதா
ம்
நீயே போடுவியா
ஆமா தெரியலன்னா எங்க அக்கா கிட்ட கேட்டுபே ஹோல் நம்பர் நைச்சல் நம்பர் நா எங்கக்கா தா சொல்லி குடுத்தது ஒருனாலு
ஓ
லவல்த்துலா எங்கக்கா
ஆ லவன்ந்தா
ஆமா தெரியாதா உனக்கு
மறந்துட்டே
ஓ
ஆமா அம்மாடியோ
கலை எந்த ஸ்கூல்லு கலையரசி
அவ வந்து இது ஜெயா நைன்த் தான அவ
ஆமாமா எ கிளாஸ் தா பாவிஸ்தா அதிகமா
இப்பதா ரெண்ட் நாளைக்கு முன்னாடி பாத்தே
யார
அதுவா கலை கலை
ஸ்கூலுக்கா போனா
ஆமா ரெண்டு நாக்கு முன்னாடின்னா இப்ப இல்ல ஒரு நாலு நாள் இந்த மாரி மழ வந்து அன்னைக்கு
ஆ
ம்
வெயில் தறந்த மழ வருதுல
அவ்ளதா மூஞ்சிச்சே
நேத்து நைட்டு சம்ம மழ
நைட்டா
ஆமா
இது எப்டி எழுத
நா எழுதுக்கன்னே எப்படினு தெர்ல பாத்தா ஜன்னல் தெரிஞ்சது சம்ம மழ சவ் ண்டு சரி நா எங்க ஆயா வீட்டுல தா பத்துன்னு இருக்கே அப்படின்னு நல்லா உத்து பாத்தா இல்ல
ஆ அலோ
செம்ம மழடி நேத்து நீதா தூங்கிட்டியேந்த
இங்கதானே பத்துநுந்த
ம் டக்குனுு பாக்க எங்க காய விட்டுலருந்தா மாரி
ஓ
நல்லா உத்து பாத்தா இல்ல நம்ப வீட்டுலதா நா தூங்குறே அப்படின்னு பத்துக்க கரண்ட் இல்ல செம்ம இல்லா பேன் காத்து இல்லாம தான் நானு ஏந்துட்டே
எப்போ
நைட் டைம் எலாம் தெரியாது ஆனா நைட் டைம்
ம் அவதா வந்து விங்ஸ் ஆப் கிளாட்னு நினைக்கிறே
யாரு
இவா ஸ்ரீஜா
ம்
சும்மாவே கம்னு இருக்காது அது
நாசை பூச்சிடி அம்மா
இப்ப ரொம்ப பன்து
ஆமா சீன்
ம் இருக்கு
லீவ்ல லா எப்படி போச்சு
அது எப்படி போச்சுன்னே தெர்ல உனக்கு
எனக்கு ஓகே செம ஜாலியா போச்சு
எப்ப ரெண்டு மாசம் தானே
இல்ல இல்ல இந்த மூணு நாளு
இன்னும் மூணு நாள்ல எனக்கு மூணு நாள்ல்லா இல்ல
டூ டேஸ் தன
ஆமா ஒரு நாள் விட்டு விட்டு
கோயில பிரை பண்ணே
ம்
போய் மார்ச் பாஸ்ட் பண்ணீங்லா
ம் ஒரு நாள் புல்லா
போன பிருக்கே நிக்க வச்சுட்டாங்களா இல்லைன்னா கிளாஸக்கு அப்படி போய வச்சாங்களா
ஆ
கிளாஸ்க்கு போயிட்டு வந்தீங்களா கிரயுண்டுக்கு
ஆமா ஆமா
ம் எத்தனா அவறு
என்ன என்னது
மார்ச் பஸ்டு நிறுத்தனங்க
அ வந்து இது அதா காலையில போனும் நைன் தேர்ட்டி அந்த மாரி நைன் ஓ கிளாக்கோ நைன் தேர்டியோ போகணு அப்புறம் டுவெல்வ தேர்ட்டி வரைக்கு பண்ணோ திரும்பவு டூ ஓ கிளாக் வந்து பேச விட்டாங்க டூ ஓ கிளாக்ல இருந்து ஆ
வெய்லியே வா
இல்ல இல்ல கிளாஸ கூட்டினனு போனாங்க டூ ஓ கிளாக் தா கிரௌண்ட் வந்த அப்புறம்
ஆ
டூ ஓ கிளாக்ல இருந்து த்ரீ தெர்டி த்ரீ தேர்டி வரைக்கும் பண்ணன அது அறம் எல்லாம் நல்லா பண்றாங்கு பீடி விட்டாங்க
ஆ என்ன விளாண்டிங்க
நா எங்க விளையாடுனே பேசினினந்த நானு எல்லா பேட்மிண்டன் விளையாடுனாங்க கேர்ள்ஸ் அப்புறம் பாய்ஸ் வந்து புட்பாலு மிதி பேர் பேசியிருந்தாங்க
என்ன வேணாலு பண்ணலாமா
நா வேணான்னா
ரம்ப சாய்ஸா விளியாட்றது
ஆமா ஆமா பி டி சார் ப்றோ மாமாந்து விளையாடினுந்தாங்க பேட்மிட்டனு மீதி ரெண்டு பேர் வந்து ஷார்ட் புட் போட்டத பாத்திந்தாங்க
எந்த மேமு
அ ஒன்த்தங்க இருக்காங்க
சப்ஜெக்ட் மேமூ
ஆ
சப்ஜெக்ட்
இல்ல பீ டி பீ டி க்கி
ம்
ஒர் மேம் ஒன்னு சார்
லவல்த்து படிக்கிறீங்க பீ டி லா உட்றாங்களா எங்கு எங்ளுக்கு நைன்த்லயே இல்லன் ட்டாங்க ஒலிம்பிக் டே டொண்டி த்ரீ அப்ப வந்து ஒலிம்பிக் டே எப்பன் கேட்டாங்க எங்ளுக்கு யாருக்குமே தெரியாது அப்பன்னா என்னாதுனு னே இன்னிக்கிதா இன்டர்நேஷ்னல் ஒலிம்பிக் டேன்ட்டு அத வந்து நீங்க தெளிவா கேட் னுவாங்க நாது அப்பதா பீ டி உங்ளுக்கு அப்டின்ட்டு போயிட்டாங்க
அப்பத்லேந்து விடவே இல்லியா
ஆஹா எப்பயுமே விட்ல இப்பதா நைன்த்துல வந்து கேட்டு போனாங்க அதான் டுவெண்ட்டி த்ரீ அப்ப
ஆ
னே ஒலிம்பிக்னா என்னாதுனு
ஆ
ஆமா ஒல் ஒலிம்பிக்னா என்னாது
தெர்ல ஆறயோ நாமுக்கே
எங்கருக்க
எங்கப்டி
ஹலோ ஹல் எங்கர் க்க
வீட்ல
ம்
எங்க ஒ சம் போட்டியா
சம் போட்டே நாளிக்கி க்ளாஸ்ல கொஞ்சோ போய் முச்சிட்டா அவ்ள்தா கர்சன் வாங்கிடுவே எத்து வச்சுட்டே
ம்
சம் போட்னே பேசுலா பட் திட்டுவாங்களே
ஆ ம்க்ம் மேக்ஸேதா போட்னுருக்கியா
இல்லல்லே எல்லாமே முச்சிருவே அதா த்ரீ டூ டேஸ் லீவ் விட்டாங்ல அப்ப முச்சுட்டே எல்லாமே
ஆ
ஆ கிளாஸ் ஒர்க் முச்சே மேக்ஸ் மட்டு பேலன்ஸுந்துது எல்லார்னா இதே கேக்குறீங்க மேக்ஸ் மட்டுந்தா போடுவே மேக்ஸ் மட்டுந்தா
எல்லா பாக்கும்போது ஃபுல்லா மேக்ஸா வச்சுன்னுருக்கே
ஆமா அதேதா சொல்றாங்க அது துசு கூட அதான் சொல்ச்சு
ம் ம் யார் மேக்ஸ்க்கு
சுதாக்கா சார்
ஆ
சுதாகர் சார்
இப்ப டியூஷன்லா போமாட்டியா அவர் கிட்ட
அது அம்ப இஷ்டம் பட் பீஸ்னுு நினைக்கிற ஆமா
எவ்ளோ
அல்லா தெரியாது அதான் ஒன் டூ ஃபைவ்க்கு தனி சிக்ஸ் டு எய்த் தனி நைன் டென் ம் இருக்கு இருக்கு
ம் எங்க
எங்கன்னா அவுங்க வீட்டுக்கிட்டயே
எங்கன்னு தெரியாத உனுக்
அவங்க வீட் அவங்க வீட்டாண்ட
அவுங்க வீடு எங்க இருக்கு
அது வந்து அதான் ஹாஸ்பிட்டல் இருக்குல்ல அந்த சைடு அந்த சைடு ரைட்டா லெஃப்ட் லெஃப்ட் ஆ ஹாஸ்பிட்டலுக்கு எதிர்ல கொஞ்ச தூர தள்ளியோ என்னவோ
அ உம் நீ பாத்ருக்கியா வீடு பாத்ருக்கியா தர்ஷினி வீடு எங்க இருக்கு
பெயின்வேடு
அது எங்க இருக்கு
ஊரு கேக்குறியா வீடு கேக்குறியா
ஊரு
மேல்சிம்பெடுக்கு பக்கத்தூரு
அந்த சைட் போவாங்களா
ம் தெலுங்கு அவுங்க மதர் டங்க் மேல் செம்பேடு சிவானிக்கு தர்ஷினிக்கு தெலுங்கு தெலுங்குல பேசுவாங்க
இன்னொத்தி ஆ
சுவாதி வந்து புன்னப்பாக்க
ஆ
சுவாதி புன்னப்பாக்கம்
தர்ஷினி
வேம்பேடு
சேரி ஓகே கட் பண்றோ
ஆ பாய்